ஆ வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க
வணக்கம் நல்லாருக்க நீங்க எப்டி
அ நல்லா இருக்கேன்பா என்ன பண்ணீட்ருக்கீங்க
அ இப்பந்தா டிஃபன் பண்ணி சாப்டுட்டுட்ருக்கேன்க்கா பிஸ் வந்தே ஆ நா இங்க திருப்பத்தூர்ல ஒர் ஆ ஃப்ரீதா இல்ல இல்ல ஃப்ரீதா ஃப்ரீதா ச டிஃபன் பண்ணீட்ருக்
அ என்ன சாப்ட்டீங்க
சேமியாதா எடுத்துட்டு வந்த அத சாப்டுட்டுட்ருக்
ம் எங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்ளா டீச்சரா ஒர்க் பண்ணீட்ருக்கீங்களா
இல்ல இல்ல ஆஃபீஸ் ஸ்டாஃபா வந்து ய ஆஃபீஸ் ஸ்டாபா ஒர்க் பண்ற
சரிங்க சரிங்க கவர்மெண்ட் ஜாபுங்களா இல்ல பிரைவேட்டா கம்பெனிங்களா
இல்ல டெம்ரரிதா பிரைவேட்டு
சேர் சேர் சேர் பரவால்ல பரவால்ல ஒர்க்லோட்ல எப்டி இருக்கு ரொம்ப ஹெவி ஒர் க்கா இல்ல ஓகே தான்ங்ளா எப்டி
இல்ல ஆஃபிஸ்ல யார்னா வந்தாங்கன்னா இன்பாஃம் பண்ணணு
உம் உம் ம்
ஃபைல்ஸு அ அப்ளிகேஷன் எதனா ஆ அந்த மாதிரி
சூப்பர் சூப்பருங்க வெரி குட் இந்த போன்லா அலோடு தானுங்களா உங்களுக்கு
இங்க ஆபீஃஸ்ல ரெண்டு பேர்தா இருக்காங்க
ஆ
இன்னைக்கு அவங்க லீவு நா மட்டுதா வந்துருக்க நந்னால ஒன்னு பிரச்சனலா இல்ல
சேர் சேர் சேர் சே
டெம்ல எனா ஒர்க் ப அந்த ய வேலய முடிச்சுட்டு எதுனா பண்ணீட்ருப்ப அ பேஸ்கெட் போடுறே அத எடுத்துட்டு வந்து இங்க உக்காந்து பண்ணீட்ருப்ப
சூப்பருங்க நெஜமாவே பாஸ்கெட் எனக்கூம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட் நா ஸ்கூல் படிக்கும் போத எங்க வீட்ல சொல்லி் குடுத்தாங்க அது பயங்கர இன்ட்ரெஸ்ட் நெஜமா சொல்றே எப்ப அந்த வாரத்துல ரெண்டு பீரியட் வரும் புதன்கெழமல்ல சனி நா வேண்ணா அந்த பீரியட் வந்துரும் வந்து ஜ நா அ ஹேண்ட் ஒர்க் மிஸ்சு எப்போ வருவாங்களோ உக்காட்டுப்போ அந்த பீரியட்ல
அ
எல்லாமே சொல்லி குடுப்பாங்கப்பா அ கூட போட்றதுல அ எம்ராய்ட்ரு போடுறதுல்ல இருந்து டிரெஸ் ஸ்டிச் பண்ணதுல இருந்து ஷிம்மி எப்டி கட் பண்ணும்னுலந் து எல்லாமே ஏ டு செட்டு அப்பவே அந்த ஸ்கூல் டைமிங்ல நான் கத்துக்கணும் எங்க சிஸ்டர் வந்து ப பிரின்சபல் வேதாம் மிஸ்சுன்னு ஒருத்தரு பயிங் கரம்மா வந்து பெண்களோட விழிப்புணர்க்கும் அதிகமா பாடு பட்டாங்க
ம்
அவ்ங்க எப்டின்னா அ ஜென்ச நம்ம மாட்டாங்க ஆக்சுவலி அவ்ங்க பேசற்த ஃபர்ஸ்ட் எடுத்தவுனே என்ன சொல்லுவாங்க ஆம்ப்ளைங்க ஆம்ப்ளைங்தா ஆம்ப்ளைங்ள நம்பாதீங்க பொம்பளைங் வந்து எப்பமே சுய ஒரு இதோட அவ்ங்குளோட இதோ அவ்ங்களோட ஒழைப்புல வாழ்றதா வந்து வாழ்க்கே
ம்
அந்த வாழ்க்க வந்து நல்லா வாழணு எந்தது ஒரு சுச்சுவேஷன்லு நம்ம நம்ப்ள விட்டு குடுக்க கூடாது எவ்ளோ கஷ்ட்ட வந்தாலு நம்ப வாழணு அ இப்ப ஒரு சில பசங்களல்லா பொண்ணுங்கல்லா அப்டே சூசைட் பண்ணிக்கிறாங்ல்ல அட இல்லனா வாழ் செத்தே செத் துற்ங்க ஐயோ அவ இல்லனா வாழவே மாட்டன்றாங்க அந்த மாரிலா இருக்க கூடாதா அவ்ங்கள்லா அப்பவே சொல்லிதா எங்ள இப்பா நே எங்ளுக்கு அப்ப லெசன் எடுக்குமொத பாதி எங்ளுக் சொல்லி குடுக்குற்த் இத்தா தெய்ரியமா இருக்குணு ஒர்க் ஒன்ன அந்த ஒரு ஆம்ப்ளுக்காக வாழ் கே போச்சுன் நிக்க கூடது எப்புடி ஏமாத்திட்டே போனாலு நீங்க நின்னு வாழ்ட்றலவுக் குவாழ்ந்து காட்ணு அதுதா உங்ளுக் செருப்படி நெஜமா அவுங்க வந்து அந்த வாழ்க்கைல அவ்ங்க ரொம்ப அடிப்பட்டுட்டாங்க அடிபட்டு டு அதுக் அப்புறந்தா எங்குளுக் வந்து ரொம்ப க்ளாஸ் எடுக்குதுவ பொட்ட பசங்கனா இப்புடிதா இருக்குனு இந்த மாரி இர்ந்தா நம்ம வாழ்க்கைல கண்டிப்பா ஒரு சக்சஸ் பாக்லா நீங்க வந்து நீங்க இதுவு கஷ்ட்டப்படாதீங்க அப்பா விட்டுட்டாரு அம்மா விட்டுட்டாங்க நாளைக்கி நீங்க கல்யாண பண்ணி பொய்ட்டாலு உங்குளுக்கு வ ஹஸ்பண்ட்டால பிரச்சன மாம் மியார பிரச்சன இதல்லா ஃபேஸ் பண்ற மாரி வரு சொல்லுவாங்குங்க அப்புடே சொல்லுவாங்க அவ்ளோ அழகா சொல்லுவாங் பாருங்க லவ்வுனா இதுதா லவ் பண்ணாதீங்க பண்ணுங்க நா வேண்ன் சொல்லுல வாழ்க்கைல எது ஒ ஒத்து வருமோ அது வந்து ச ஒரு புய புத்திசாலி தனமா வந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுக்குற்து நல்லது அப்டி இல்லையா ரொம்ப வாழ்க்கைல கஷ்ட்டப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கதுனா படிப்பு கண்டிப்பா கை குடுக்கு படிங்க இதல்லா வந்து க வாழ்க்கைல கொஞ்ச நம்ம ஷாட் டெம் ஷார்ட் பீரியட்தா நம்ம வாழ போறோ ஆனா அவ்ளோ அழகா சொல்லுவாங்க நாங்க ஒரு ஒரு டைம் இப்போ வாழ்க்கைல நா ஒன்னுன்னா அப்ளே பண்ணும்மோது அப்ப அந்த இவோ எங்க சிஸ்டர் தான் நெனக்கிற நான் பாட எப்புடிலா சொல்லி குடுத்த நா சென்ட் ஜோசப்ல படிச்சேம்ப்பா
இங்க ஜுவல்லார்பட்டியா வாணியம்மு
டாம ஜோலார்பேட்ட
அ அ
ங்கதா பட்ச்சோ நல்லாருக் கோ எங் சிஸ்டர்ஸ்கு எல்லாமே அங்கதா பட்ச்சோ நாங் மூணு பேருமே அங்கதா படிச்சோ நல்லாருக்கு கூலே வந்து எப்டி இருக்குன்னா அப்டிதா சொல்றனே எல்லா ஸ்கூலுக் அப்பாபட்டது அந்த டிசிப்லின்ற்து அந்த ஸ்கூல்ல வந்து ப
கொஞ்ச உ அனா அதே ஸ்கூல் படிகிறவ்ங்ளுக்கு அது கொஞ்சோ செட் ஆவுது வெளிலர்ந்து வர பசங்க கொஞ்ச அக்சப்ட் பண்ணிக்கற்து கஸ்
ஆம்மா இப்ப நீங்க பத்து வர்ஸ் ட்டு வேற ஸ்கூல் படிச்டு லவன்த் டுவெ்த் மட்டும் நீங்க வந்துறிக்க வச்சுகுங்க அது கொஞ்ச கஷ்டந்தா உங்களுக்கு அக்சப்ட் பண்ண முடியாது ஏனா அவங்ளோட ரூல்ஸ் அண் ரெகுலேஷனே வேற
நீ மூனே மாசத்துல வெளிய வந்துடே
ஆமா மூனே மா அதுதா ஒரு சிலருக்கு வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கிறது இந்த பொட்டு சின்ன சா இன்னோன்னு டிரெஸ் நீட்டா போட்ணு டிரெஸ் லூஸா தா பண்ணும் டைட் பிட்டிங் பண்ணக்கூடாது எல்லாமே இருக்கும்ப்பா அங்க கொஞ்ச சிம்மி வச்சத் பண்ணுவாங்க உள்ள இன்னர்ஸ் போட்ருக்கீங்களா செக் பண்ணுவாங்க எல்லாமே செக்கிங் ஓடதா போவும் உள்ள
ம்
கஷ்டந்தா நாங்க வந்து நானு வந்து ஃபிப்த் ல இருந்து அங்க படிக்கிறதுனால ஃபோர்த் வர ரயில்வேஸ் ஸ்கூல்ல படிச்சே ஃபிப்த்ல இருந்தே அங்க படிச்சதுனால எனக்கு அது அக்செப்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் வரைக்கும் ஆனா லெவன்த் டுவெல்த் மட்டு புதுசா வரவங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகாது அது அவங்க ப்ராப்ளம் செய்யும் ஃபஸ்டு ஏன்னா இந்த ரயில்வே ஸ்கூல்ல டென்த் முடிச்சிட்டு லவன்த் டுவல்த் எல்லா கேள்ஸ்சு அங்கதா வந்து ஜாய்ன் பண்ணுவாங்க எல்லாருமே
ஆ
அப்போ வந்து ஒரு சிலர்லா சீட் வாங்கிட்டு போயிடுவாங்க வேண்டா ஏம்மா இது செட் ஆகாதுன்ற மாரி
ஆ அப்டி வந்துட்டுதா கரஸ்லயே பிளஸ் டூ எழுதுன நானு அதுக் ஒருடைம் ஆ ஆம்
எந்த பாச் நீங்க
நா வந்து இங்க அ பயர்மேன் மணி தெரியுங்களா ஜங்ஷன்ல அவர் எறந்துட்டாரு சாருமதின்ட்டு ஆ அவங்க பேச்லர்
சாருமதி கேள்விப்பட்டுருக்கே அ அ ஆ இந்த உமா சாறு உமாலா இருக்காங்களா அவங்க அவங்க பேச்சிங்களா நீங்க உமா சாருமதி இன்னோன்னு மதுமிதா
அத அதா மூனு மாசத்ல இருந்துட்டு வந்துடு
ஓ உங்களுக்கா தெரியல சரி சரி இயர் இயர் சொல்லுங்க ரண்டாயிரத்தி ஒன்னா
இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கும் நா நா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுல காலேஜே முடிச்சிட்டே
முடிச்சிட்டிங்களா அப்போல்லா நைன்டி சிக்ஸ் ஏ அப்பா அடுத்த அப் பல்லா நா பிஃப்த்துதா படிச்சே அப்ப நீங்க ஆமா ஆமா அவங்க அப்பல்லா ரொம் போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்பதா ஸ்டார்ட் பண்ண புதுசு அந்த ஸ்கூல்லு
அதுதா அது நாங்க கேர்ள்ஸஸ் ஸ்கூல்ல இருந்துட்டு அங்க போனதுனால அது எனக்கு கொஞ்ச கூட செட் ஆகல அப்புற சைக்கிள் ஓட்ட தெரியாது அதுனால இங்க வீட்ல ஹாஸ்பிட்டல இருந்து அவ்வளோ தூர நந்து போறது வர்றது ரொம்ப கஷ்டொ ஆயிடுச்சு அதுனால செரின்ட்டு என்னால போவே முடியாது ஆனா நான் பாய்ஸஸ் ஸ்கூல்ல சேறேன்னு சொன்னே அப்பா வந்து எத்துன்னு போய் அங்க எத்துன்னு போய் வுட்டாரு அதுக்கப்புற அப்டி இப்டின் போராடி நின்னுட்ட பின்னாடி ஐயோ நின்னுட்டோமே அப்டின் பிளஸ் டூ எழுதியே முடிக்கணுன்டு டியூசன் படிச்சு பிளஸ் ஒன் பண்ணாம அப்டியே ப்ளஸ்
அப்டியா சேரி சேரி சேரி சேரி சேரி இல்ல இல்ல அது அது சொல்ல வரனே ஏத்துக்கறவங்களுக்கு ஏத்துக்க முடியும் இல்லன்னா ரொம்ப கஷ்டோ அது அது அது வந்து எப்டி சொல்றது கஷ்டந்தா அது
ம்
ஆமா ஆனா
இது
டிசிப்ளின்னான ஸ்கூல் தான்ப்பா நல்லா நட த்து வாங்க எங்களுக்கு அது அடாப்ட் ஆயிடுச்சு அது கிறிஸ்டியன் மேரேஜ் பண்ணா டெய்லியும் ஆ நம்ம இந்துவாவே பொறந்திருந்தாலும் அது கிறிஸ்டன் சாங்ஸ் பாடி அதுலயே நாங்க ஏசப்பாக்கு ஒரு அடிமையாவே மாறிட்டோ போங்க
ஆ எங் அதுதா எங்க பசங்க இப்டி சார்லஸ்ல ப எல் கே ஜி ல இருந்தே விட்டதுனால அவங்க வந்து இப்போ பொட்டு பூ வைக்கிறதோ வளையல் போடுறது பூவே இன்னு வெ க்க மாட்டாளுங்க கேட்டா கொஞ்ச நேரம் பங்க்ஷன்ல வைங்கடின்னா கூட கொஞ்ச நேர பங்க்ஷன் முடிச்ச ஒன்னே ஏ தலையில எடுத்து வந்து வ ப்பாங்க அதுக்கே அவளுங்க பூ வைக்கிறத விட பூ வைக்கிறதே விட்டுட்டாங்க வலையல் போடுறதுல்ல எத்தும் பண்றதுல
ட்டு பூவெல்லா அதிகமா வைக்க மாட்டோ வைப்போ பட் அதிக அளவுலல்லா வைக்க முடியாது அங்க இங்க அந்த மாதிரி இருக்கும் ம்ம்
ம்
என்ன பண்றது எ்வளவு கஷ்டமா இருக்குது கஷ்டப்பட்டு ட்டா தா வாழ்க்க இப்ப ஒன்னொண்ணுத்த யோசிக்கும் போது
ஆ அ
நல் ஆனா நாங்க அவ்ளோ ஹேப்பியால அங்க இருக்க மாட்டோ எதுனா ஒரு ஸ்ட்ரீட்டாவே வச்சுட்டு இருக்கிறதுனால நம்மள ஒரு ஃபிரீ மைண்டடா அங்க இரு க்க முடியாது அத யோசிச்சு பாத்தா மத்த ஸ்கூல கம்பேர் பண்ணம் போது இது ரொம்ப ஸ்ரிக்ட் தா ஆனா ஆ அத யோசிச்சு பாத்தா என்னடா இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருந்து நம்ம இதெல்லா தொலச்சுட்டமே ஆ அதிகமா நம்ம இத ஸ்பெண்ட் பண்லையோ நம்ம இந்த ஸ்கூல்லல்லா இவ்ளோ என்ஜாய் பண்ணிரு இருக்காங்க நம்ம இதுல என்ஜாய் பண்ணலோ அப்டில்லா ஒரு பீலிங் வரும் நெஜமாதா டிரஸ்ட் ஸிங் வந்து நல்லா பண்ணுவாங்க டைட்டா பண்ணுவாங்க ஒரு அழகா பண்ணுவாங்க நம்மல்லா அப்படி பண்ணிட்டு போக முடியாது அங்க பூ இருக்க கூடாது பூவே வைக்கக் கூடாது தலையில பூவே இருக்கு க்க கூடாது தலையில பூ இருக்க கூடாது பொட்டு ஒரு நெத்தில குங்குமமோ இல்ல சந்தனமோ எதுவுமே வைக்க கூடாது ஒரு பொட்டு அலவுடு இல்ல பொட்டு இல்லைன்னா இன்னும் நல்லது
ஆ
அல்லோட லூஸா ட்ரெஸ் பண்ணணும் யூனிபார்ம் வந்து ஆ பயங்கர லூஸா தா பண்ணும் ஃபிட்டிங்கால்லா போட்டுட்டே வரக்கூடாது அங்க அந்த அந்த லேடிக்கு அத பாத்தாலே புடிக்காது எனக்கு ம் ம்
நீங்க என்கிட்ட மட்டும் பேசுறீங்களா இல்ல வேற யாரு கிட்டன்னா பேசு
புரியலப்பா
ஆ வேற யார் யார்க்கிட்டனாலயும் பேச பேசணுமா இல்ல ஒருத்தருர்கிட்டயே பேசலா போது நேத்து நைட்டு ஒருத்தருக் கால்ப் பண்ணாங்க அதுக் கப்றமா பாப்பா ஃபோன் பண்ணதுனால நா அப்றம் பண்றன்ன அதுக்கப்றோ அவுங் பண்ணவே இல்ல செரி நானும் பத் து மணிக் மேல ஆயிட்ச்சின்ட்டு நாப் பண்ணல யார்க்கு
ஆ ஆ ஆ ஆ பண்லா பண்லா அதுலால் நீங்க ஒரு அஞ்சு கால் நா அஞ்சு கால் மாத்தி மாத்தி கூட பேசிக்லா அதலா ஒன்னு பிரச் சன கெடயா ம் ம் வேலப் பண்றாங்க ஆ என்னமோ சொல்லானு வந்தே அதுக்குள்ள மறந்துட்டு போங்க சாப்ட்டாச்சா சாப்ட்டு முடிச்ட்டீங்ளா
ஆ முடிச்சிட்ட மு
ம் ம்
அங்கரது வீட்ல சாப்ட்டு முடிகிறதில்ல முடியறதில்ல அத்னால போட்டு எட்த்துட்டு வந்துட்டு இங்க நிதான்மா ஒக்கான் சாப்புட்டு
ஆ என்னதா வீட்ல நம்ம சாப்னால் நம்ம வேலச் சேரி எடத்துல வந்து காலைல கரெக்டா டைமிங் எடுத்துகுவோ நல்லாப் பா எ இப்ப பாருங்க வீட்ல அப்டி இப்டி தவறாம பன்னெண்டு கூட ஆய்டு சாப்ட முடியாது அதே நீங்க இந்தக் காலைல டிஃபன் வேலையெல்லா முடிச் ச்டு நீங்க எடுத்துன் போய்டுங் பார கரெக்டா டைம் சாப்ட்ருவோ ம் நன்றித் தோழி இந்த இணைப்புல நீங்க இணைந்ததுக்கு ரொம்ப நன்றித் தோழி ம் அ